நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே ப்ரோ அப்பறம் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லா சௌக்கியமா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்க ப்ரோ சூப்பரா இருக்காங்க வேறே சண்டே எப்டி போச்சு சாப்டிங்களா
ஆ சண்டே சிக்கன் வாங்குனோ சாப்ட்டோ எல்லாரு
சூப்பர் ப்ரோ ப்ரோ எனக்கு சின்ன டவுட்டு திருச்சி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல ப்ரோ எஸ் சி டி சி எஸ் ஐ டி சி பஸ் ஸ்டாண்டு தானா ப்ரோ மாநகர என்ன சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டா
ஆ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு சத்திரோ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அது இல்லாம பஞ்சபூர் பேருந்து நிலையம் அப்டின்னு வந்து இருக்கு பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கு வந்து உண்மையான கரெக்ட் ட்டான பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் இல்ல இல்ல முத்தமிழ் கலைஞர்லா கடையாதுனு நனைக்கறே கலைஞர் அப்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்
ப்ரோ நா இல்ல ப்ரோ நா திருச்செந்தூரு போயிருந்தேல சோ அப்போ நா ஆ போறப்பயே நா திருச்சி அந்த இதுதா போனே அந்த லைன் தா வரும் இந்த பஸ்ஸே ஆ எஸ் இ டி சி பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்னு இருக்கு ப்ரோ முத்தமிழ் கலைஞர் பேருந்து நிலையம் அப்டின்ட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு ப்ரோ பெரிய பஸ் ஸ்டாண்டு் ப்ரோ சோ அதுதா கேக்கறே அது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்களா இல்ல ஏன்னா அதுல எங்க ஊர் பஸ் இல்ல ப்ரோ கடலூர் கடலூர் பஸ்ஸே இல்ல ப்ரோ அதுல ஃபுல் அ ஃபுல்லா எஸ் இ டி சி பஸ் ஸ்டாண்ட் தா ஃபுல்லா எஸ் இ டி சி பஸ் இதா ப்ரோ இருக்கு புக்கிங் பஸ் தா இருக்கு
அது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருப்பீங்கன்னு நெனைக்கறே இல்ல அப்டின்னா பஞ்சப்பூருக்கு நீங்க வந்தாலே எல்லா பஸ்ஸுமே இருக்கும் பஞ்சப்பூர் வந்து பாத்தீங்கன்னா அ கலைஞர் பேருந்து முனையம்னு போட்டுருக்கும் முத்தமிழ்ல்லாம் வராது கலைஞர் பேருந்து முனையம் நிலயம் கடயாது முனையம்னு வந்திருக்கு பேருந்து முனையம் அப்டின்னு எது இருக்குன்னு பாரு அது வந்து கலைஞர் பேருந்து முனையம்னு இருக்கு நிலயம் கெடயாது அந்த எடத்துக்கு போயிட்டீங்கன்னா எல்லா ஊருக்கும் பஸ் இருக்கு இருக்கு ஏன்னா இப்ப கூட சமபத் இதுல வந்து பஸ்ஸு ரூட்ட எல்லா மாத்துனாங்க
ம் ம் ம்
சத்தர பேருந்து நிலையத்துல இருக்கற சில பஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் பேருந்து முனையம்ல இருந்து தொடங்குறதா போட்டு சத்தரத்துல இருக்க பஸ் எல்லாத்தையு அங்க மாத்திட்டாங்க
ஓகே ஓகே ப்ரோ
அதனால நீங்க அதனால நீங்க கலைஞர் பேருந்து முனையத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வசதியாவு இருக்கு நறைய பஸ் இருக்கு
ஓகே ப்ரோ இப்ப நா நா சொன்ன லொகேஷன் இருக்குல ப்ரோ அந்த எஸ் சி டி பஸ்லா ஸ்ட்ரைட்டா அங்க தா ப்ரோ வருது ஆல வனா முத்தமிழ் கலைஞர்னுதா அந்த போர்டு எல்லா போட்ருந்தா நல்லா ஞாபகோ இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா பெரிய நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்ட் ப்ரோ பழனி பஸ் இருக்கு திருப் ஆ திருப்பூரு ஆ இந்த மாரி நறைய பஸ் ஸ்டாண்ட் நெறைய பஸ்ஸஸ் இருக்கு ப்ரோ திருப்பூரு இந்த பேங்களூர் பஸ்ஸு திருச்சி பஸ்ஸு திருச்சி ஆ சாரி பெங்களூரும் ஆ சென்னை பஸ்ஸும் ஒரே எடத்துல தா ப்ரோ நிக்கிது சோ நீங்க சென்னை போயிருப்பீங்கல அப்போ உங்களுக்கு தெரியு அப்பன்ன உங்களுக்கு தெரியும்ன்ட்டு தா ப்ரோ நா கேட்டே ஏன்னா நா வந்து இந்த சத்திர பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சோ தூரோ தள்ளி நடந்து வந்தோனா பஸாரே இருக்கும் ப்ரோ அந்த பஸ் ஸார்ல ரைட் சைடுல தா கடலூர் பஸ் இருக்கும் சோ அத பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பஸ் அப்டியே லைன் பை லைன் நிறுத்தி வச்சிருப்பாங்க நா வந்தப்ப இது டக்குன்னு அங்க சுத்தி கேக்குறே அவங்க வந்து இல்லப்பா இது இங்க இருக்காது அது வந்து நீங்க மெயின் பஸாருக்கு போகணு அப்டின்னு சொன்னாங்க அப்புறோ நா என்ன பண்ணே ஆ பெரம்பலூர் வந்துட்டு பெரம்பலூர் வந்துட்டு இருக்கோனா பெரம்பலூர் எல்லா பஸ்ஸுமே கிராஸ் பண்ணி பெரம்பலூர் பெரம்பலூர் தாண்டி தான வருன்ட்டு அப்றோ அங்க சென்னை பஸ்ஸ புடிச்சு பெரம்பலூர் வந்துட்டு பெரம்பலூர்ல இருந்து அப்றோ அந்த நார்மல் பஸ்ஸு பஸார்லேந்து வரும் பாத்தீங்களா கடலூர் பஸ்ஸு அதுல ஏறி வந்த ப்ரோ
புரிது ப்ரோ ஆனா வந்து பாத்தீங்கனா எஸ் சி டி சி பஸ்ஸு எ வந்து பாத்தீங்கனா தனியா எப்போதூ நி க்யாது நீங்க சொல்ற எஸ் சி டி சி வந்து இங்க மட்டும் தனியா நிக்கூ இந்த கலைஞர் பேருந்து நிலயத்துல வந்து பாத்தீங்குனா தனியா நிக்கு நீங்க நின்ன அந்த எடத்துல வந்து ஏசி இருந்துச்சிங்ளா
அது ஏசிலா இல்ல ப்ரோ பாக்க சென்னை பஸ் ஸ்டாண்ட் மாரியே இருந்தது ப்ரோ பாக்க எல்லாமே அவேல எ எல்லாமே கிளியரா எல்லாமே க் கிளீனா இருந்தது ப்ரோ எல்லாமே கிளீனா இருந்துது ஆ எப்டி சொல்றது பாட் பாட்டா பிரிச்சி அபாட்மெண் மாரி இருந்தது
கிளாம்பாக்கோ பஸ் ஸ்டாண்ட் மாரி இருந்துச்சுங்ளா அதாங்க நீங்க போனது வந்து கலைஞர் பேருந்து முனையம்தா போய்டுக்கீங்க அது பேர் அப்டி எங்யோ அந்த மாரி போட்ருப்பாங்க போல
ஓகே ஓகே ப்‌ரோ சோ அப்டிதா இருந்தது ஓகே
ஆனா இந்த கலைஞர் பேருந்து முனயம்ல வந்து பாத்தீங்கனா ரெண்டு ஃபளோர்ரு க்கு கிரௌன் ஃப்ளோர்ருக்கு ப்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு கிரௌண் ஃப்ளோர்ல வந்து எல்லா வெளியூர் போற பஸ்ஸு இருக்கு ஃபஸ்ட் ப்ளோர்ல பாத்தீங்கனா லோகல் பஸ்ஸெலா இருக்கு
ஓகே ப்ரோ ஸிப்ப நா வந்து அங்கிர் ந்து மெய்ன் பஸார் சத்ரோ பஸ் ஸ்டாண்டோ இல்லனா ப மெய்ன் பஸார் பஸ் ஸ்டாண்டுக்கு போற்துக்கு எப்டி ப்ரோ போனு அங்கிருந் பஸ் இருக்குமா
மெய்ன் பஸார் பஸ் ஸ்டாண்னா நீங்க எத சொல்றீங்கன் நா தெரிஞ்சுக்லாங்ளா
சத்ரம் பக்கத்துல இருக்கான் ப்ரோ இப்ப சத்ரம் பஸ் ஸ்டாண்ட்லதா ப்ரோ ஸ்ரீரங்கோ இங்கெலா போறது
செரி
சோ நா இங்கிருந்து ஆ நீங்க சொல்ற நலமு நார்மல் பஸ் ஸ்டாண்டு்க்கு வர்றதுக்கு என்ன ப்ரோ பண்ணுணு
எங்கர்ந்து சத்திரத்துல இருந்தா
ஐயோ இல்ல இப்ப நா சொன்னல க் பே கலைஞர் பேருந்து முனையமா அங் கிருந்து நார்மலா அ பஸ்ஸ்டாண்ட்க்கு வறதுக்கு
சத்ரோ வரதுக்குங்ளா நாப்பத்தஞ்சா நம்பர் பஸ்ஸு ஏறுங்க மேல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
ஆமா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு நாப்பத்தஞ்சா நம்பர் பஸ் ஏற்னீங்குனா உங்ளுக்கு வந்து சமயபுரம் போறதுக்கூ பஸ் இருக்கு சத்ரம் போறதுக்கு பஸ் இரு க்கு எல்லாத்துக்குமே அங்கர்ந்து பஸ் இருக்கு சத்ரம் பேருந்து நிலையம்னு போட்டு நெறைய பஸ்ஸு எக்க சக்கமா வந்துகிஞ்டே இருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் எடுப்பாங்க
சூப்பர் ப்ரோ இல்ல ப்ரோ நா வந்து நைட்டே வந்தனா நைட்டு ஒன் தேட்டி அந்த டைமுக்குதா நா அங்க ரீச்சே ஆன ச்சி திருச்சிக்கி அங்க உள்ள வந்துட்டு அதுக்கப்புறந் தேடுன பஸ் இல்ல அப்புறமாதா நா இதுவும் பிளான் பண்ணி பெரம்புலூர்க்கு பெரம்புலூர் வந்துட்டு அப்டியே நேரா வந்த
புரிது புரிது ப்ரோ அது அன் டைமூன்றது நாலா உங்ளுக்கு வந்து அந்த சருவீஸ் இரு க்கவு இருக்காது அது உண்மதா நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்ம இங்கெலா வந்து பாத்தீங்கனா ஒரு பத்து மணிக்கு மேல வந்து இந்த டவுன் பஸ் எல்லாமே அவளோவா வந்து இருக்காது கொற ச்சுருவாங்க அதனால என்ன பண்ணுவாங்கனா வெளியூரு பஸ்ஸெலா இருக்குல ரூட்
ம் ம் ம் ஆமா ப்ரோ
அந்த பஸ்லதா ஏறி போவாங்க
ஓகே ஓகே ப்ரோ ஆனா நா நல்ல வேல நா வந்து பிளான் பண்ணது கூட ஒரு அளவுக்கு வொர்க்அவுட் ஆச்சு ப்ரோ அந்த டைம்ல நா என்ன பண்ண நறய பேர் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க ப்ரோ புதுக்கோட்டை ஆ திருப்பூர் அப்புறோ நா வந்து என்ன பண்ண சரி நம்முளுக்கு நெய்வேலி போயிட்லா நெய்வேலி போனானா அங்க டவுன்ஷிப்ல இருந்து அடிக்கடி பஸ் இருக்கோ அப்டின்ற மாரியு பிளான் பண்ண பட் ஆனா நமக்கு எதுக்கு அவ்ளோ தூரோ போயிட்டு அப்டின்னு சொல்லிட்டுதா நானு பெரம்பலூர் போயிட்டாலே அடிக்கடி பஸ் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறோ நா பெரம்பலூர் புக் பண்ணி வந்தே ப்ரோ அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ ஆனா அங் க பாத்தீங்கன்னா பெரம்பலூர் பஸ்ஸ்டாண்ட்ல ஒரு டெவலப்மெண்டே இல்ல ப்ரோ அது ஒரு டிஸ்டிகா போட்ருக்காங்க பாத்தீங்கன்னா அ அது எப்டி சொல்றது ஒரு சின்ன டவுன் சிட்டியோட பஸ்டாண்டு எப்டி இருக்குமோ அந்த நெலமையுல இருக்கு ப்ரோ
புரியுது புரியுது ப்ரோ
அப்டி எப்டியோ வந்துட்டே ப்ரோ பட் ஆனா அது திருச்சி எங்குளுக்கு பெட்டர் ப்ரோ எங்க எங்க போயிட்டு வந்தாலுமே
புரியுது ப்ரோ அதாவது பாத்தீங்கன்னா திருச்சிலிருந்து பிரிஞ்சதுதா கரூர் பெரம்பலூர் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து பிரிஞ்சது அதுதா முன்னாடியே வந்து புரியலங்க
அரியல் அரியலூரு ப்ரோ
ஆஹா அரியலூர் இல்ல இல்ல கரூரமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி திருச்சி இதுதா இருந்துச்சு தனி டிஸ்டிக் ஆமாங்க கரூமே வந்து பாத்தீங்கன்னா திருச்சியிலதா இருந்துச்சு அதாவது திருச் சிங்கிறது முன்னாடி ரொம்போ பெருசா இருந்துச்சு திருச்சினு போலி அதோட பழைய பேரு
என்ன ப்ரோ என்ன பேரு சொன்னீங்க திருச்சினோ போலி திருச்சிரா பள்ளிந்தான கேள்விப்பட்ட
அது வந்து அதுக்கப்புறோ பேரு மாத்தனது இப்ப சென்னையோட பேரு சென்னையா ஆ ஏ இப்ப பேர மாத்தனாங்க
ஏனா அது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்துட்டு ப்ரோ அது வந்து பேசறதுக்கு சரியா வாய் ப்பு வரலன்னு சொல்லிட்டுதா அத மெட்ராஸ்னு வெச்சிருந்தாங்களா
செரி அப்புறோ ஏ அத சென்னைன்னு மாத்தனாங்க
ச அதுக்கப்புறோ வந்துட்டு அது தமிழ்ல இருக்கணோனு சொல்லி மாத்திருக்காங்களா கலைஞர் தா மாத்தானாருனு நெனைக்குற அ
அப்டி இல்ல மெட்ராஸ்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்போ பெருசு தெலுங்கானால சில பகுதிகள் ஆந்திரால சில பகுதிகள் கர்நாடகா ஆந்திரா தெலுங் அந்த அந்த பகுதியில கொஞ்சோ கேரளால கொஞ்சோ அந்த மாரி கொஞ்சோ பெருசு அது
ம் ம்
மெட்ராஸ் வந்து பெருசு
செரி
அதா வந்து அந்த லாங்குவேஜக்காக வந்து பிரிச்சாங்க இந்த மொழி பேசுறவங்க எல்லா இந்த சைடு இருப்பாங்கன்ட்டு இண்டடிபெண்டன்ஸ் வந்ததுக்கப் பறமேட்டு பாத்தீங்கன்னா நறைய பேர் பிரிச்சுக்கிட்டாங்க ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு
ஆமா தமிழ் அந்த மாநில தோட பிரிக்கிறதுல்ல போரோட்டோ எல்லா நடந்தது ப்ரோ இப்ப திருத்தணி இது
ஆமா அதேதா அதேதா
ஓகே ஓகே இல்ல ப்ரோ படிச்சுட்டு தமிழ்ல நம்ம டி என் பிஸ்ல படிச்சிருக்கோல சோ அத வெச்சு சொன்னே
அதா அதா பாரத்தீங்கன்னா அதுக்கா வந்து பிரிச்சதுக்கு அப்புறோ இவங்க வந்து சென்னைன்னு பேரு மாத்திக்கிட்டாங்க அவங்க வந்து கேரளான்னு மாத்திக்கிட்டாங்க இன்னொருத்தவங்க கர்நாடகா இன்னொருத்தவங்க ஆந்திரப்பிரதேஷ் அந்த ஆந்திர பிரதேசையுமே வந்து இப்ப சமய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்துரான்னு
பிரிச்டாங்க
எல்லாமே பாத்தீங்கன்னா மொழி காரணத்துக்காக பிரிச்சுட்டாங்க
ஆமா ப்ரோ பட் ஆனா திருப்பதின்றது வந்துட்டு நமக்கான ஒரு எடொ நெனைக்குறே
அது அந்த மாரி ரெண்டுமே கலந்தாப்புல சில எடங்கள்லா இருக்குல்ல
கரெக்ட் ப்ரோ கரெக்
அந்த மாதிரி இப்ப அது மாரிதா திருச்சியு திருச்சியோட பழைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி நீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கெடைக்கு அதோட சுத்து வட்டாரோ வந்து பெருசு
ஆ ஆமா ப்ரோ பெரிய டிஸ்ட்ரிக்டா இருந்தது நா கூட சின்ன வயசுல கேள்விப்பட்டுருக்கே
அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நறைய பிரஞ்சு பிரிஞ்சி போயிடுச்சு புதுக்கோட்டைல்லா பாத்தீங்கன்னா திருச்சிக்குள்ள தா வரு
புதுக்கோட்டை ஆ ஆமா ப்ரோ
இப்ப கூட பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யுனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா பாரதிதாசன் யுனிவர்சி ட்டின் சொல்லுவாங்க அந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்குறது வந்து புதுக்கோட்டையோட டிஸ்டிக்ல தா இருக்கு
ம் ம்
அது டிஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்டிக் ஆனா அது வந்து திருச்சின்னு பேரு போட்டு வெச்சிருப்பாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க திருச்சி புதுக்கோட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மீடியம் மாரி வெச்சுட்டாங்க
சூப்பர் ப்ரோ
ஏன்னா பிரிச்சுட்டாங்க திருச்சில இருந்து அத பிரிச்சுட்டாங்க
பட் இருந்தாலு ரெண்டுத்துக்கு மிடிலா இருக்குற மாதிரியே பொதுவா
இல்ல இந்த இது வரைக்கு இந்த காலேஜோட முடிவு வரைக்கு பாத்தீங்கன்னா திருச்சி இருக்கு இத தாண்டி போனீங்கன்னா புதுக்கோ
ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ சோ அனா அதோட ஆ ஆமா ப்ரோ அது கூடதா கும்பகோண எல்லா அதுதா ப்ரோ வரு கும்பகோணோ அரியலூர் பாரதிதாசன் யூனிவர்சிட் இங்கதா வரு நெனைக்குறே
கும்பகோணங்களா
இன்னா கும்பகோண ப்ரோ
ஓ தெரியல மதுரையெல்லா பாத்தீங்கன்னா காமராஜர் யூனிவர்சிட்டி வரு
காமா
கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா அது பாரதியார் யூனிவர் சிட்டி இந்த மாரி வரு ஒவ்வொரு இதுக்கு வந்து மாறு
எங்க ஊர் சைடு வந்து பாத்திங்கன்னா திருவள்ளுவர் யனிவர்சிட்டி ப்ரோ
பாத்துக்கேங்க இந்த மாரி ஒவ்வொரு இதுக்கு மாறுதுல்ல
ம் ஆமா ப்ரோ
அதுதா அத வச்சிதா சொல்றே
கரெக்ட்டு ப்ரோ கே ப்ரோ ஆ தேங்க்யூ ப்ரோ
சூப்பருங்க ம் பாய்